ஹலோ
ஆ கேக்குதுங்ளா ஹலோ
ஆ வணக்கோ சிஸ்டர்
வணக்கோ சிஸ்டர் நல்லாருக்கிங்ளா ஆ நல்லார்க்கே சொல்லுங்க
சாப்ட்டே அ எல்லா ஒர்க்க முடிச்டே லன்ச் மட்டு ப்ரிப்பேர் பண்ணனு இல்லங்க சாப்டிங்ளா என்னா என்னா இன்னைக்கு ஸ்பெஷல் குக்கிங்
இங்க ஒரு ஸ்பெஷலு இல்லைங்க என்ன ரைஸு தாலு அப்ளோ அவ்ளோதா ரச
மார்னி்ங் ப்ரேக்ஃபர்ஸ்ட்
ப்ரேக்ஃபர்ஸ்ட் நாங்க ஃபாஸ்டிங்கு பிள்ளைங்களுக்கு பனியாரோ
ஓகே ஓகே ஏ ஃபாஸ்டிங் இன்னைக்கு சாட்டடே ஃபாஸ்ட்டிங்கா அ ஓகே
அவருதா இருந்தாருங்க செரி அவரு இருக்கறாருனு நானு இருந்தே
சேரி சேரி ஓகே சிஸ்டர்
சேர் சேர் நீங்க சொல்லுங்க அப்ற இன்னைக்கு ஏதாவது ஒரு இது பேசுலாங்ளா அதாவது ம் இன்னிக்கி இப்ப நம்ம தெருவுல அ இப்போ நம்ம தெருவுல நம்ம இருக்கோ இல்லையா அது அன்றாட இது வந்து நம்ம வந் து எப்டி வந்து அத க்ளீனா வச்சுக்கணு அப்டின்னு அப்ற இல்லன்னா ஏதாவது ஒரு மரத்த நட் டு வெக்கணு நம்ம வீ தில நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு இத பண்ணனு அப்டின்னு நீங்க என்னைக்காவது உங்களுக்கு நெனைச்சிருக்கிங்ளா இல்ல உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது தோணிருக்கா
அதாவது அ பண்ணலா ப தோணிருக்கு சிஸ்டர் ஆனா இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற சுச் சுச்சுவேஷன் வந்து பாத்திங்கன்னா அதுக்கான எட வசதிகள் இல்ல
கண்டிப்பா ம்
பாத்திங்கன்னா இப்ப நா வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க வீட்ல அப்ப வந்து பாத்திங்கன்னா அந்த ஜெனரேஷன்ல வந்து பாத்திங்னா ஓட்டு வீடு கூர வீடு அந்த மாரிதா இருக்கு சரிங்களா அப்ப எங்க வீடு வந்து ஓட்டு வீடா இருக் வாசல் நெறைய இருக்கு அப்ப வந்து பாத்திங்கனா எங்க வீட்ல வந்து எங்க அம்மா வந்து நட்டு வச்சிருந்தாங்க கொய்யா மரோ நெல்லி க்கா மரோ எலும்புச்சம்பழ மர அப்ற வந்து பாத்திங்கன்னா பூவரச மர இது எல்லாமே இருந்துச்சு எங்க வீட்
ஏங்க அப்பல்லா பாத்திங்கன்னா செடிக்கு தாங்க மொதல்ல முக்கியத்துவ குடு ஒரு எடத்த ஒதுக்கிதா வீட்டையே கட்ட ஆரம்பிப்போ இப்பெல்லா பாத்திங்னா எதுக்கு வீடு கட்றோ என் எப்டி வாழ்றோ அப்டின்னு நமக்கே ஒரு புரியாத கொழப்பத்துலதா நம்ம இருக்கோ இல்லிங்ளா
இப்ப வந்து பாத்திங்கன்னா இப்ப அந்த எங்களோட இந்த வீட்டவே அங்க எக்ஸ்டன் பண்ணதுக்கு அப்புற பாத்திங்கன்னா ஒரு சின்ன செடி நட்டு வக்கிறதுக்கு கூட எடோ இல்ல
ஆமா
அவ்ளோ மரங்கள் இருந்த வீட்ல இன்னைக்கு ஒரு சின்ன செடி நட் டு வைக்கிறதுக்கு கூட எடோ வசதி இல்ல
செடிங்க மரம் கூடல்ல செடிதா அத தொட்டி வைக்கற எடோ இல்ல கண்டிப்பா நீங்க சொன்னா மாரி எங்க அம்மா வீட்ல பழைய வீட்ல பாத்திங்னா கொய்யா மரம் நெல்லிக்கா மரம் பாதா மரோ இட்லி பூச்செடி செம்பருத்தி பூ பெரிய இதெல்லா செடி இல்லைங்க எல்லாமே மரம்மரமா இருந்துச்சு அப்ப பாத்துக்கோங்க எல்லா மே அவ்ளோ ஸ்பேஸ் இருக்கு பத்தாதுக்கு சைட்ல வேற எங்க அம்மா ஃபுல்லா ரோஸ் செடியா வச்சிருப் பாங்க அதுனால இப்பெல்லா பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலா இல்ல ஒ கொஞ்சோ வருத்தமா தா இருக்கு அதே மாதிரி அப்டிதா எங்க வீதியில பொறுத்தவரைக்கு அந்த குப்பைய தூக்கி அப்டி அப்டே இது பண்ணுவாங்க அந்த அம்மா வருவாங்க அப் பாவோ மெனக்கட்டு ஏழு இருந்து ஏழ்ரைகுள்ள அந்த விசில் அடுச்
முன்ன வந்து பாத்தீங்கனா ஆ வில்லேஜு வி நாங்க இருந்தது வில்லேஜு அ பெல்லா இந்த மாரி குப்ப எடுக்குறதுகெல்லா ஆள்கள் வரமாட்டாங்க யாரு இப்பதான இப் இப்பதான இப்ப எல்லா ஆள்கள் வந்து மாநகராட்சியில இருந்து வந்து அவ் அ வந்து அ
டைமுக்கு வர
ஆமா வர்றாங்க இப்பெல்லா வர்றாங்க ஆனா முன்னெல்லா வந்து பாத்தீங்கனு வச்சுக்கங்ளே நம்ம வீட்டுக்கு வீட்டு வாசல் வந்து பாத்தீங்கனா சாணி தொளிச்சுதா வாசலே
ஆமா ஆமாங்க அதுல அவ்ளோ ஒரு ஆரோக்கியோ இருக்கு குணோ ஆரோக் முக்கியமான குணங்கள் இருக்கு நமக்கு வந்து அது வந்து கிருமி நாசினினு சொல்லுவாங்க
ஆமா சாணம் வந்து பாத்தீங்னா கிருமி நாசி வீட்டு வாசல்ல எப்பவுமே வாசல் வந்து சாணோ தொளுச்சு தா வீட்டு வாசல கூட்டுவோ அந்த கூட்டி அந்த மண்ணோட அந்த குப்பைய எடுத்து ஒரு எடத் த்துல வந்து போய் பொதுவா ஒரு எடத்துல கொட்டி வப்போ அந்த குப்பைகள் வந்து பாத்தீங்கனா கா சில பேர் வந்து ச காசு குடுத்து கூட வாங்கிருக்குறாங்க எதுக்குன்னா அது வந்து பாத்தீங்கனா ஒரு ஒரோ
அத அத அதா அதா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆ தெரி தெரி தெர்
க்காங்க பத்தீங்ளா அவுங்கெல்லா வந்து பாத்தீங்கனா மாட் ட்டு வண்டி கட்டிட்டு வந்து அந்த குப்ப எல்லா வந்து அள்ளிட்டு போவாங்க காசு குடுத்து வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு போயி அது வந்து அவுங்களோட எடத்துக்கு வந்து ஒரமா போட்ட காலோ உண்டு ஆனா இப்ப வந்து பாத்தீங்க னா எல்லா பிளாஸ்டிக்கு பால்த்தீன் கவரு சோ அந்த மாரிதா குப்பைகள் அதிகமா இருக்குது இப்பெல்லா வீடு எல்லா எக்ஸ்பென் பண்ணதுக்கு அப்பறோ வாசல்னே இல்லாம போயிருச்சு மாடுங்கறதே இல்லாம போயிருச்சு மாடுல்லா எம் ரொம்ப ரேர் ரொம்ப ரேர்
அ அத பராமரிக்க முடியல அத பாத்துக்க முடியல அப்டின்டு ஒருத்துரு
ஆனா ரோடு வந்து போட்றாங்க பாத்தீங்ளா சிமெண் ட் ரோடு வேற போட்டாங்களா சாணோ தொளிக்கிறதுகான வேலயே இல்ல
ஆமாமாங்க அவ்ளோவா நைஸா இருக்கு வழுக்கிட்டு இருக்கு
ஆமா காலைல எழுஞ்சா சும்மா தண்ணி அப்டி தொளுச்சா போது அந்த மாதிரி ஆயிருச்சு சூழ்நெலையெல்லா ஆமா
தோணுந்தோழி அதாவது எங்க வீதியில பாத்தீங்கனா நா வந்து இருந்த ஊர் வேற இப்ப இருக்றது கம்ப்ளீட்டா வேறிங்ளா அங்க அ ப நெ நெறைய மரங்கள் மட்டுமே பாத்து வளந்து அதன அனுபவுச்சவங்களுக்கு தா அது தெரியு அந்த மரத்த சுத்தியு பாத்தீங்கனா வீட்ட சுத் தியு மரோ இருக்கு அதாவது குழுக்குழுனேருக்கு தெரியுங்ளா வெயிலுக்கு எத்தன வெயிலு இந்த வர்ஷோ இருக்கறதுலயே பாத்தீங்கனா இந்த வர்ஷோ தா அதிகாமான வெயிலுங்க அந்த வெயில்ல கூட இப்ப அம்மா அப்பா வீட்ல அந்த அந்த எடத்துக்கு நா போகும்போது பாத்தீங்கனா அந்த வெயில்னுடைய தாக் கோ எனக்கு நெஜமாவே அங் உங் வீட்ல தெரிலீங்க ஆனா இங்க அப்டி இருக்கு இங்க ஒரு செடி மரோ ஒரு பேருக்கு கூட ஒண்ணு இல்லிங்க ஆனா எனக்கு அப்பப்போ எப்பவுமே தோன்ற ஒரு விஷ்யோ எதாவது ஒரு நாலு மரமாவது இந்த வீதில நம்ம இருக் இறக்குறதுகுள்ள வச்சு அது வளந்தத பாக்கணு அப்டினு எனக்கு ஒரு பெரிய நீண்ட நாள் கனவு ஆச எப்டி வேணா சொல்லலா அதே மாரி நம்ம நம்ம வீட்ட நீட்டாவு வச்சுக்கணு நம்ம தெருவையு நீட்டா வச்சுக்கனுன்னு நா ரொ கண்டிப் ப்ப நெனப்பனுங்க அந்த அங்கங்க குப்பைய போட்றது அப்றோ அங்கங்க த டிச்சல்லி எடுத்து வக்கற்து இந்த மாதிரியெல்லா இல்லாம நம்ம நம்ம முடிஞ்சளவுக்கு அத நா சொல்லணு இதுனால நெறையா பேருக்கு வந்து நம்ம இத சொல்றதுனாலே புடிக்க மாட்டேங்குது நா என்னமோ வேணுக்குனே வந்து இந்த மாரி சொல்றே அ எல்லாரு கம்முன்ட் இருக்குறாங்க ஒனக்கு மட்டு என்ன அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க
அத புரிஞ்சுக்குறதுக்கான அவுங்களுக்கு ஒரு சூழ்நிலை அமையல ஏனா அவுங்களா வந்து இதெல்லா அனுபவுச் சிருந்தாங்கனா அதோட அருமைகள் தெரியு அவுங்களுக்கு இப்ப இன்னக்கி வந்து ஒரு வெயில் தாக்கத்த கூட நம்மளால தாங்க முடியல இப்ப அதே நம்ம வீட்டு வாஸ் சல்ல ஒரு மரோ இருந்தது தா நமக்கு அந்த வெயில் தாக்கோ கம்மியா இருக்கு
இல்லங்க ஒருஸ் கொஞ்ச நேர ஒதுங்கி அந்தன்ன அதனோட அத அனுபவிக்கிறதுக்கு கூட ஒண்ணு இல்லியே அப் அப்டிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்குங்க நிஜமா
அப்ப எல்லா வீட்ல வந்து மரங்கல்லா இருந்தப்ப வீட்டு வேலையெல்லா முடிச்சுட்டு இப்பதா டெக்னாலஜி எல்லா வளந்துப் போச்சு ஃபோனு டிவி அது இதுனு எல்லா ஒரு சின்ன வெளையாட்றதுக்கு ஒருப் புள்ளைங்க வெளையாடுனா கூட ஃபோன்ல தா வந்து கேம் வெளையாடுதுங்க சோ வெளியறப் போய் வெளையாட்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்ப எல்லா வந்து பாத்தீங் நாலா நாங்க எல்லா இருந்து பொறந்து வளந்தது எல்லாமே வெ வில்லேஜு தா சோ வில்லேஜ் வந்து பாத்தீங்கன் வச்சுக்கங்ளே அ ஸ்கூல் லீவ் விட்டாங்கனா பிள்ளைங்க எல்லாம் வே அந்த வெயிலு வெயில் தாக்கோ அவ்வளவா தெரியாது
ஓகே ஆ ஆ அ
எல்லா வெளையாண்டுக்கிட்ருப்பாங்க எல்லா வெளையாண்டுக்கிட்ருப்பாங்க அதே மாரி வீட்டு இல்லத்தரசிகல்லா இருக்காங்க பாத்தீங்ளா காலையில வேலையெல்லா முடிச்சுட்டு எல்லா உணவு எல்லா எல்லாத்துக்குமே குடுத்துட்டு வேலைய முடிச்சுட்டு பத்து மணிக்கு மேல அந்த மரத்து நிழல்ல வந்து உக்காந்து எல்லா உக்காந்து பேசிக்கிட்ருப்பாங்க
அவுங்க அதல்லா தா அதல்லா தா சிஸ் ஸ்டர் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அதெல்லா தா ஒரு நல்ல விஷ்யோ எல்லாத்த பத்தியு பேசுவாங் ங்க நல்லாருக்கு ஒடம்பு ஆரோக்கியமாருக்கு மனசு விட்டு பேசி சிரிக்கு போது எல்லா விதத்துலயுமே இன்னக்கி க்ராம வாழ்க் க்கு என்னுடைய கெடச்ச ஒரு சந்தோஷமு ஒரு நிம்மதியு இன்னிக்கி இருக்கா இத்தன காசு பணோ சம்பாரிச்சாலுமே ஒரு நிம்மதி இல்ல ஒரு சந்தோஷோ இல்லேங்கிறத ஒரு கேள்விதானங் வருது உங்களுக்
ஆமா ஆமா அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒக்காந்து ஒன்னா ஒக்காந்து பேசி அரட்ட அடிக்கிறது அதுக் கப்பறோ அங்கேயே அந்த மரத்து நெழல்லயே படுக்குறது தூங்குறது நெறையா இருக்கு கட்ட ஒரு ஒரு க ஒரு கைத்து கட்டல் மாரி எடுத்து அந்த மரத்து நெழல்ல போட்டு தூங்குனா எப் எப்டி தூக்கோ வரு இப்பெல்லா நம்மலா க்குறதுக்கு நெறையா பேர் மாத்தர எடுத்துக்குட்டு தூங்குறாங்க அப்பெல்லா நம்ம போய் அங்க ஒக் க்காந்தாலே தூக்கோ வரு
கண்டிப்பாங்க ஆ இல்லிங்க இது ஏ பையனுக்கு ஒரு தடவ நாங்க அது வந்து ஆ நேரடியா அத நாங்க அனுபவிச்சோ எப்டின்னா ஒரு இந்த மாரி ஒரு க க்ராமத்துல ஒரு கரி விருந்து து நாங்க போயிருந்தோ அங்க போயிருந்தப்ப பாத்தீங்கன்னா எல்லா சாப்ட்டு முடிச்சுட்டு ஏ பயண ஒரு அங்க காத்து மரத்தடியில அதுதா எங்களுக்குமே ஃபஸ்ட்டு ஏ பொண்ணுக்கு கெடைக்கல ஆனா ஏ பையனுக்கு அந் அந்த மாரி ஒரு அனுபவோ கெடச்சங்காட்டி சாப்ட்டுட்டோ எப்டி நமக்கு சாயினந்த ரோறமா அ அல்லது இருட்டு உழுந்ததுகப்பறந்தா கெளம்ப வேண்டிய சூழ்நல அவே சாப்ட்டு சும்மா செரி அவன ஒரு தொட்டல்ல போட்டு ஆட்டி தூங்க வக்கலான்னு நாங்க தூங்க வெக்கிறோ அவன் அவனோட இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா தொ தொடர்ந்து ஆர்ற மண்நேரோ தூங்குனா அந்த மரத்து நெழல்ல சாப்ட வச்சு தூங்க வச்சுங்காட்டி அந்த காத்து அப்டியே அந்த தொட்டலவே இது பண்ணிட்டு போயிரும் போல இருக்குங்க அப் ப்டி ஒரு காத்து
அது தென்றல் வந்து வருடுன் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது அது கிராமத்து வாழ்க்கைலதா இருக்குது
ஆமாங்க கண்டிப்பா
மரொ செடி அந்த இதுக்கு அந்த எடத்துல நம்ம வந்து படுத்தொம்னா அந்த காத்துருக்கு பாத்தீங்களா எதுவுமே இல்லாம நம்மள அப்டி தாலாட்டி தூங்க வைக்கு
கண்டிப்பாங்க ம் இல்ல அந்த அந்த அந்த அத பாக்க
தீங்கன்னா இந்த செடிகள் வெக்கறது மரங்கள் வெக்கறது இதெல்லா வெக்கணு ப இப்ப வந்து இப்ப சொந்த வீடே நமக்கு ஒன்னு வாங்னா கொஞ்சோ அந்த வீடு நம்மளா கட்டணு ரெடிமேடா வாங்க கூடாது கட்டணு அதுக்கான கொஞ்சோ இந்த செடி
கது இந்த திண்ண வச்சு ஆ ஒ இந்த நம்ம ச காலைல எந்திரிச்சோன அந்த காஃபின்னா அதெல்லா இருக்குங்க சிஸ்டர் அதெல்லா நைலா நல்ல இதெல்லா பண்ணணுன் இருக்கு சுத்தி செடி நெறைய மரங்கள் செடி வைக்கணு வீட் ஒரு மாடு கன்னு குட்டி வெக்கணு ஆட்டு குட்டி இருக் க்குனு காஃபி வந்து ஒரு திண்ணைல ஒக்காந்து நிம்மதியா குடிக்குணு இதெல்லா இருக்குங்க தோழி அதெல்லா இருக்கு இப்ப அப் ஆனா சோ அது நம்ம அனுபவிக்க முடியமானு எனக்கு தெர்ல ஆனா ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த கிராமத்துக்கு போன னாலே அவ்ளோ சந்தோஷமாருக்கு இங்கதா நம்ம பாத்ரூம்ல அப்டி குளிக்கிறோ அப்டிங்கராங்க மேல தென்ன மரத்த பாத்துட்டு எல்லா லேடிஸு அப்டி ஜாலியா குளிக்கறாங்க ஒன்னும்
அதுவு இந்த பம்பு செட் ருக்கு பாத்திங்களா அந்த தோட்டத்துல போய் பம்பு செட்ல ஒக் காந்து அதுல தா குளிக்கிற சொகொ இருக்கு பாத்திங்களா அதுலா நம்ம வீட்ல எத்தன சவர் ஃபாத்ல குடிச்சா கூட நமக்கு அது வராது அதுல ஒக்காந்து குளிக்கறதலா அதெல்லா ஒரு அனுபவொ ஆமா அதே மாரி ஆ ஆ கிராமத்துலெல்லா வில்லேஜ்ல ஆறு வரும் பாத்தீங்களா சிஸ்டர்
ஆ ஆறு வருதுங்
அந்த ஆத்துல போய் எல்லாரு கூடையு சேந்து போய் ஒக்காந்து துணி தொவச்சு குளிச்சு ட்டு வர்றதுல்லா இப்
ஆமாமாம் மாமா அது நா கேள்விப்பட்டிருக்கே பட்டு நல்லா இருக்குன் சொல்லுவாங்க அந்த ஆத் தண்ணீரு அந்த ஆத்து தண்ணில சமைச்சு சாப்படுறது நல்லா இருக்கும்பாங்க அது சுவையே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கே ஆத்து தண்ணில சமைக்கணு
எங்க எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஒரு ஃபால்ஸ் இருக்குது சின்னதா ஒரு ஃபால்ஸ் இருக்கு அந்த ஃபால்ஸ்லந்து தண்ணி வந்துக்குட்டுருக்கு இந்த மழ டைம்லல்லா பாத்தீங்ன்னா அங்க இருந்து வர்ற தண்ணி எல்லா ஆத்துல சின்ன ஒரு வாக்கியா மாரி சின்னதா வந்து அப்பறோ ஒரு ஆத்துல வந்து ஜாயின் பண்ற மாரி வரு அந்த எடத்துக்குள பாத்தென்னா அந்த தண்ணி வாத்துல தண்ணி வரும் போதே நா சின்னப் புள்ளயா இருக்கும்போது இப்ப எல்லா அது கெடைக்கிறதுல்ல பட் அப்போ அப்போ வந்து பாத்தீங்ன்னா துணி தொவைக்கிறதுக்காக இங்க இருந்து ஒரு பக்கெட்ல துணி எல்லா எடுத்துட்டு அங்க போயி ஆத்துல உக்காந்து நல்ல துணி தொவச்சு அலசி அங்கேயே காய வச்சு அந்த துணி காயறதுக்குள்ள நம்ம ஆத்துல நல்லா நீ ச்சலடிச்சு குளிச்சு நம்ம குளிச்சு எழுந்திருச்சு நம்ம வெளி துணிய மாத்தம் போது அந்த நம்ம தொவச்சு போட்ட துணி எல்லா காஞ்சி போயிருக்கு
ம்
சோ அதெல்லா எடுத்துட்டு வரம்போது காலையில போனா மதிய ஆயிரு வந்த வர்றதுக்கு வந்துட் ட்டு நல்ல பசியா இருக்கு ஆமா இப்ப ஆத்துல குளிச்சிட்டு வந்து அதுக்கப்பறோ பாத்தீகன்னா நல்லா பசியாருக்கு நல்லா அப்டியே கண் தூக்கருக்கு பாத்தீங்களா அப்டியே கண்ணுல நல்லா சொக்கி இருக்கு வீட்டுக்கு வந்தோனே சாப் டுட்டு படுத்தம்னா அப்டி தூக்கோ வரு
அதா அதா அதா நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க இந்த இயற் க்கே மூலியமா இத பண்ணதப் பத்தி நல்லா பகிர்ந்துக்கிட்டிங்க கேக்வே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுவுடியு வாய்ப்பு கெடச்சா பேசலா தோழி நன்றி
தேங்க்யூ நன்றி தோழி